நோ ஹலோ நோ சவோதிரி கேக்குதா ஹலோ ஹலோ டோவ் ஹலோ சகோத்திரி கேக்குதா
ஹலோ
சகோதரி கேக்குதா
சிஸ்டர் கேக்குதா
ஹலோ ஆ எனக் கேக்குது உங்களுக் கேக்குதா கேக்குது சகோதரி கேக்குதா
கேக்கு
சகோதரி கேக்குதா எனக்கு ஒண்ணு கேக்கல விட்டு விட்டு கேக்குது
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சகோதரி உங்களுக் கேக்குதா
ம் ஆ எனக் கேக்குது
நம்ம கேக்குதா கேக்குதானே கேக்குறதுலே ரெண்டு நிமிசம்
ஆ
அத அத டவர் பரப்பளவு பன்னுது கண்டிப்பா பாயிண்ட் கம்மியாகு அதுல்லாம் ரெண்டும் சவ்ண்ட சந்தோஷ பட முடியாது
ஆமா
கண்டிப்பா பாயிண்ட் கம்மியாகும்
நம்ம கேக்குதா கேக்குதானே ரெண்டு நிமிசம் ஆக்குனா அய்யோ கடவுளே சிரிக்கறத தெரியலே அய்யோ அய்யோ கடவுளே ம் சொல்லுங்க சகோதரி நம்ம ஏதோ பேசிட்டுந்தோ அதே மாரி போன் நம்மள்ட்டே பாருங்க இப்ப யாருட்டயாவது டச் போன் இல்லாம இருக்கானு
கண்டிப்பா இதுல பஸ்ல போனோம்னா எல்லார்கிட்டயும் இருக்கு போனு ஆ யூஸ் பண்ணவே தெரியல
அப்பல்லா பட்டன் ஃபோனே யாரும் வாங்கி தரமாட்டாங்க
ஆமா ஃபஸ்ட்டு ஃபோனு எங்க இருந்துச்சு லேன்லைன் கூட கிடையாதே
க்கு பட்டன் ஓபோன்ல கால் பண்ண தெரியாது
ஆ இல்ல லேண்ட்லைனே கிடையாது இப்ப அப்பல்லாம் லேண் லைனே வீட்டுக்கு யார் கிட்டய தான் இருக்கு ம் லேண்லைனே யார் வீட்லய தான் இருக்கும் அப்பறம் அப்பறம் லேண்ட்லைன் வர செ சேரி
ஆமா அப்பறம் அப்பறம் பட்டன் ஃபோன் இருந்துச்சு ஒரு வீட்ல ஒரு பட்டன் ஃபோன்ருக்கு
ஆமா டபள்யூ ஒன் டபள் எல்லா வந்துட்டு இருந்துச்சு ஆமா அது என்ன செய்த வரும்
ம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல நாலு பேர் இருந்தோம்னா நாலு பேத்துக்குமே ஆமா ஆ அப்பெல்லா பத்து ரூபாய்க்கி ரீசார்ஜ் பண்ணுவோ அந்த கார்டு ஒரசி அதுல ஏல்ரூபா ஏல்ரூபா ஏறும் எல்லாத்துக்கூ மிஸ்டு கால் குடுக்குறத்து
வந்து எடுத்து பாக்குறது மருபடியூ ரீச்சார்ஜ் ஆகுதான்னு
பாக்குறது அ ஏறுதான்னு அதுல ஏல் ரூபாய் ஏரும் அதுல எல்லாத்துக்கூ மிஸ்டு கால்தோ குடுத்து பேசுறது ம்
மிஸ்கால்‌ வந்த அந்த அந்த மறுபடியூ அந்த டிஜுடல் நம்பர லாஸ்ட் நம்பர் மட்டூ மாத்தி பாக்குறதுக்கு ஈசி ஆகுதா ரீசார்ஜ் ஆகுதா அப்டின் சொல்ட்டு இந்த கார்டு
நம்பரா போட்டு பாக்குறது அதுல கடை ஜீரோந் தான் ஒன் டூ த்ரீ நைன் வரைக்கூ போட்டு பாக்குறது நெ வேற நம்பர் இருந்தா
ஆமா கண்டிப்பா அப்பெல்லா ரொம்ப நேரோ பேச முடியாது யர்டையூ ஏன்னா எல்லோரட ரீச் கம்மியா இருக்கூ ஆ மனுசங்க நேர்ல பார்த்து பேசுறதுதா அதிகமா இருந்துச்சு
அதுவூ நல்லா இருந்துச்சு ஒரு வாக்கையின் அந்த ஒரு செகண்ட்ல இப்ப வந்து நம்மளுக்கு டைமிங் கொடுத் ஃப்ரீ காலர்னா ஆகலா பட் டைமிங் குடுத்து போஸ் சொல்றாங்க அப்போ வந்து அந்த ஒரு ஒரு நிமிஷோ
ஒரு நிமிஷ் தம் பேசுறது ஐயோ முடிய போதே முடிய போதே ஒரு நிமிஷோ ஒரு ரூபா முடியா போதோ ஒரு ரூபா யாரத் தாங்க
ஆ அந்த சில்
இன்னூ ஒரு ரூபா யறாத் தாங்க ஒரு ரூபா தாங்க சேஞ்ச் பண்றதுக்குள்ள ம் அதூ அந்த சேஞ்ச்சு குடுக்க மாட்டாங்க ஒரு ரூபா வச் பத்து ரூபாய்கி பத்து ஒரு ரூபா கொடுங்கன்னா குடுக்க மாட்டாங்கே
குடுக்க மாட்டாங் குடுக்க மாட்டாங்க ங்க அப்டீயூ வேற யார்ட்டியாவது வாங்கிட்டு ரெடி பண்ணி கெண்டுபேவோ ஆமா
ஒவ்வொரு கடையா ரெண்டு ரூவாய்க் க்கி மூன்று ரூபாய்கி அஞ்சு ரூபாய்கு இப்டி மாத்தி அதுல கால் பண்றது பேச ஆமா எவ்ளோ ஃபாஸ்ட்டா பேச முடியுதோ அவ்ளோ ஃபாஸ்டா பேசுறது ஃபோ ஃபோன் வாங்கி ஏ ரொம்ப இல்ல எந்த உலகம் அப்ப ரொம்ப தப்பு நடக்கல பாருங்களே அப்ப ரொம்ப தப்பு நடக்கள நிம்மதியா இருந்ச்சு வாழ்க் க பிள்ளைங்கெல்லா பத்திரமா போய்ட்டு பத்திரம தா வந்தாங்க ம் அந்த அளவுக்கு கு ம் அதா உண்மை எந்த அளவுக்கு நன்மையூ இருக்கே அந்த அளவுக்கு தீமையூ இருக்கு இந்த ஃபோன் னால
என்ன ஆ நன்மைய் மட்டூ கெவனப் நல்லது துணி எடுக்கும்போது கெஞ்சொ அது பாதிக்கூ
ஆம்மா அதுதா பிரச்சனையா இருக்கு
ஏன்ன நம்மள்க்கே இந்த எஜீ வந்ததுக்குமே இன்னுமே நல்லது கொட்டது ஒண்ணு புரியல
புரிய மாட்டேங்குது கண்டிப்பா ஆ நமக்கே இன்னூ தெரிய மாட்டேங்குது யார் நல்லவங்க யார் கெட்ட
புள்ளைங்களுக் ஆ புரியல அப்ப அந்த சின்ன புள்ளைங்களுக்கு என்னா சொன்னது எல்லாரையுமே எதுக்கு அத நம்பக்கூடிய ஏஜ் தானே அப்டிங்கிரப்போ அதுங்களுக்
எல்லாரையுமே நல்லவங்கனு நினைக்கிறது ம் இப்ப பாத்தாதா யார பாத்தாலு டச் ஃபோன் இருக்கு ஆமா யார பாத்தாலு இன்ஸ்டால இருக்கியா இருக்கே ஃபேஸ்புக்ல இருக்கியா ஃபேஸ்புக்ல இருக்கே அப்டின்றாங்க அப்பல்லா அது என்னன்னே தெரியாது ம் என்னன்னே தெரியாது இப்ப பாருங்க வயசானவங்க கூட யூஸ் பண்றாங்க இதே இப்பிடிதா பேரங்க சொல்லி தராங்க பாட்டிங்களுக்கு இப்டிதா பாட்டி யூஸ் பண்ணணு அப்டின்னு அவங்களு யூஸ் பண்றாங்க இப்ப டிக்டாக் வந்துச்சு டான்ஸ் ஆட்றது என்ன என்னென்னமோ நடக்குது
ஒரு ஃபோன் கால் பேசுறதுக்கே நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு யாருன்னு தெரியாதவங்களாச்சே எப்டி பேசறது அப்டிங்கற மாறி இருந்தாலு அதுகல்லா போயி டிக் டாக்கு இல்ல நீங்க சொல்ற மாறி இன்ஸ்டாலல்லா எல்லா போடம் போது
புக்ல பாத்தீங்ளா
எவ்ளோ இது அழகா இது பண்றாங்க பரவால்ல அதுக்கும் டேலண்ட் வேணு இல்லங்க அவங்கல்லா கொற சொல்ல முடியாது நம்மளுக்குதா அந்த டேலண்ட் இல்ல ஆமா அவங்களுக்குல்லா இருக்கேன்னு தா நெனப்பே நா பரவால்ல இந்த ஏஜ்ல இப்பயே அவங்க வந்து கொஞ்சோ கூச்சப்படாம ஆ எவ்ளோ தைரியமா பண்றாங்க நம்ப ஒரு காலு யார்னே தெரியாத வீடியோ கால் கெடையாது நார்மல் காலுக்கே நம்ம இவ்ளோ இது பண்றோ அது எனக்கு அவுங்க வந்த ஆ எல்லாருமே இந்த ஏஜ்லயமே அவங்க இது சொல்லுவாங்க அவங்க அது சொல்லுவாங்க நம்ம யோசிக்கறோ அப்பில்லா அவங்க யோசிக் என்னது அதுக்கெல்லா ஒரு தைரியம் வேணும் தா கண்டிப்பா
ப்பா அப் அதுக்கும் தெரம கண்டிப்பா அந்த தெரையுமே இருக்கணு கண்டிப்பா அதெல்லா ஒரு பெரிய விஷயந்தா
ஆமா
ம் அந்த கால
அத்தா அந்த ஏஜ்லன்னா இந்த ஏஜ்லல்லா அவங்க வராங்கங்றது பெரிய விஷயந்தா
ஆமா எல்லா வீட்லயு ஃபோன் இருக்கு எல்லா பசங்கிட்டயு ஃபோன் இருக்கு இப்ப சில ஸ்கூல்லா ஃபோனோட அளோவ்ட் வந்துருச்சு போல
ஆ அளோவ்ட் வந்துருச்சி காலேஜ்ல அளோவ்ட் வந்துருச்சி
ம் எல்லா ஸ்கூல்லயு அலோவ்ட் வந்துருச்சி ஹாஸ்டல்லயு யூஸ் பண்ணிக்க ஸ்கூல் ஹாஸ்டல்லயு யூஸ் பண்ணிக்ற மாறி மொபைல் ஹிஸ்ட்ரி ஏதோ யூஸ் பண்ணிக்கிற மாறில்லா அலோட்டு வந்துருச்சி கெடையாது போனே இருக்காதே ஒரு அம்மாட ஒருத்தவங்க ஆ ஒரு ஆமா அது யாரு ஃபோனே பண்ண முடியாது யாராவது பாக்க வந்தாங்கன்னா அவங்கட்ட கெஞ்சி கெதரி ஒரு ஃபோன் வாங்கி எங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி அ ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேனு சொல்லி அம்மா வேற ஒருதட்ட வாங்கிருக்கே சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்ல வேண்டியத மட்டு சொல்லிட்டு இந்த இத கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ம் வரியில்ல வர் குல்லையா வல்ல வரும்போது இத எடுத்துட்டு வா இந்த கொண்டுகிட்டு வா அப்டின்ட்டு
ஆமா
வெக்கிற ஃபோன எவ்வளவு எல்லா பேசுனோ இப்ப எல்லாமே மாறி போச்சு இப்ப ஏதோ ஐநூற்ரூபாய்க்கு ரீச்சார்ஜ் அதுவு பத்த மாட்டேங்குது
அதுவு பத்த மாட்டேங்குது ஜி பியே பத்த மாட்டேங்குது
ம் ஐநூறு ரூவாய்க்கு ரிசார்ஜ் பண்றோ அப்ப பத்து ரூபா பெரிய விஷியமா இருந்துச்சு இப்ப ஐநூரூவா சர்வசாதரணமா ரீசார்ஜ் பண்ற மாறி இருக்கு
ம்
ம் எதோ எல்லா ஒலகோ அப்டியே மாறிக்கிட்டே இருக்கு இன்னும் எவ்வள தூரோ மாறுமோ அவ்ளோ தானா இல்ல
அதுதா எனக்குள்ள கவலையா அதா இது நம்ம லைஃப்க்கே எவ்வளோ இருக்கும் பொழுத் சொல்றேன்னா பிள்ளைங்களோட எல்லா
ஆமா கண்டிப்பா அவங்க எப்டி புரிஞ்சிருப்பாங்க நல்லது கெட்டது எப்டி தெரிஞ்சுக்க போறாங்
அந்த பிள்ளைங்களுக் ஒன்னு ஆரம்பிக்கவே இல்ல ஸ்டார்ட்
ஆமா ஆமா ஆமா நம்மளே சொல்றோ இது நல்லது இது கெட்டதுன்னா அத் து எடுத்துக்கிட்டுதுங்களா நம்ம மேலதா கோவப்பட்றாய்ங்க ம் என்னமோ நம்ம அவங்களுக்கு கெட்டது கெடுதலுக்கு சொல்ற மாரி நம்மள நெனைக்கிறாங்க ம் புரிஞ்சிக்கிற மாட்றாங்க
நம்ப போகலாம் நம்ப பயந்தோ நம்மள ஃப்ரீடம்க்குல ம்ச் நமக்கு வந்து நம்மள்ட்ட பிஃரீடம் கிடையாதுல்ல ஆ
ஆமா அப் அ இவ்ளோல்லா ஃப்ரீடம்மு எங்க அடி நொறுக்கி தள்ளிருவாங்கல்ல ஐய்யய்யோ எங்க அம்மா வந்துட் ட்டா போய் போச்சு அப்டின்னு பயப்படுவோ ஒரு கொட்டுதே விழுகு அப்டியே மண்டய பிடிச்ச படி ஒக் து
அதுதா நல்லாருக்கு கண்ணாலக் கண் பார்வையில செரி நாங்க அப்டி பேசாம அமைதியா இருந்துகிறோ
ஆமா அதே மார் தா சாப்பாடு என்ன சாப்பாடு இருக் கோ அத குடுப்பாங்க சத்தம்மில்லாம சாப்ட்டு படுத்திருவோ இப் ப அவங்களுக்கு புடிச்சத கேட்டு நம்ம சமைக்கிற நெலமைக்கு வந்
மேடம் பண்ற உண்ம தா நாளைக்கு லஞ்ச் என்னன்னா நைட்டே கேக்குற மாரி
கேக்கிற மார்ருக்கு ஆமா அவங்களே கேட்றாங்க நாளைக்கு என்ன மா லஞ்ச் குடுத்து உட்றீங்க
ஆ என்ன கொண்டு போற நைட்டுக்கு பண்ணிட்டோம்னா காலைல நம்ப பண்ணிட்ருக்கணு
ஆ ஆமா திரும்பி காலையியே அது கன்ஃப் பார்ம் பண்ணிக்கிறது அதே லஞ்ச்சுதா வைக்கிறாங்களான்னு
ஆமா தீர்
ஆ எனக்கு ஆமா பிடிக்காத வச் சொன்னா இத எதுக்கு வச்சீங்க நா சாப்பிட முடியாது அப்டின்னு நம்ம கிட்ட சண்டைக்கு போடுறாங்க
எல்லா சூழ்நில புரி
ம் ப்பா ரொம்ப செரமா இப்ப இருக்கிற பிள்ளைகள எல்லா கூட்டுட்டு போறது நம்ம காண வரைக்கு அம்மா அப்பா புண்ணிய பண்ணவோங்க போல நம்ம எல்லா ரொம்ப பாவோ பண்ணிருப்போ போல இப்ப உள்ளவங்கிட்ட ஒண்ணு சமாளிக்க முடியல இப்ப அவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியது நம்ம நம்ம பதில்ஸ் சொல்ற மார்ருக்கு அவங்கிட்ட இருந்து நம்ம நெறைய விஷியோ கத் துக்கற மாரி இருக்கு ம்ம் செர் ஐயோ ஐயோ வுவ்வா ம் செரிங்க தோழி இந்த ம் இந்த அழைப்புக்கான நேரம் நமக்கு முடிந்து விட்டது
அப்ப அவங்களுக்கு சரி ஓகேங்க சார் சரி ஓ கே ஆ ஓகே நன்றி சகோதரி தேங்க் யூ தேங்க யூ